ஹலோ
ஹலோ
ஆ எல் எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கு உங்க நல்லா இருக்க உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல அதா கால் பண்ணிருந்த
ஆமா இப்பதா ஃப்ரீயா இருக்கு பசங்க எல்லா ஸ்கூல்ல அனுப்பிட்ட பிறகு அதுக்கு முன்னாடி பசங்க வீட்ல இருக்கிறதால வேலையே கரெக்டா இருக்குது
ஆமா அதனால என்னால உங்ளுக்கு கால் கூட பேச முட்லேயே எப்டி இந்த ரெண்டு மாசோ சுத்தமா காலே பேசல லீவ்ல இருந்தாங்கல்ல சம்மர் லீவ்ல அவங்களுக்கு பாக்கறது
ம் வீட்ல இருந்தா வேல அதிகமாயிடுது பசங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோனா வேல வந்து காலையிலேயே இவுங்களோட சேந்தே முடிஞ்சுடுமா ஃப்ரீ ஆயிடலா அதுக்கு
ஆமா ஆ கால்ல டிஃபன் செஞ்சு குடுக்கிறது மதியோ சாப்பாடு அவுங்க கட்டுறமோ அதயே நம்ம சாப்ட்டோனா முடிஞ்சி சு ஃபுல்டே ஃப்ரீயா இருக்க மாரி பீல் இருக்கு ஆ
எதோ ஒன்னு ஊத்திட்டா போது
ஆமா
ம் என்ன சாப்பாடு கட்டி குடுத்தீங்க இன்னிக்கி
இன்னிக்கா புளி சாப்பாடு கட்டிக்குடுத்த இன்னிக்கி ஃபஸ்ட்டே அவுங்களுக்கு புடிச்சதெல்லா வெரைட்டி ரைஸ் மட்டு தான வீட்ல இருந்து வெரைட்டி ரைஸ்சே நம்ப ஆமா வீட்ல இருக்கு போது வெரைட்டி ரைஸ்சே செய்ய மாட்டோ டெய்லி சோறு சோறு கொழம்பு கொழம்பு
ஆமா
பொரியலுனு சாப்ட்டுட்டு இருந்தாங்க இன் அதா இன்னிக்கி ஸ்கூலுன்னு சொன்னோனே கேட்ட ஃபஸ்ட்டு வார்த்த எனக்கு புளி சாப்பாடு அப்டின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க செரி ஈஸியான வேர்க் தா புளி சாப்பாடு
ஆமா வெரைட்டி ரைஸ்னா என்னென்ன செய்வீங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஒரு நா இல்ல கொழம்பு கொழம்பு கொழ கொழம்பு சாப்பாடு பொறியல் அந்த மாரி
இல்ல அந்த மாரி சாப்பிட மாட் றாங்க இவங்க கொழம்புல்லா நா வச்சா சாம்பார் வெச்சு குடுத்தாலு சாப்ட மாட்றாங்க இல்ல கூட்டு மாரி வச்சி கொஞ்சோ ஃபைப நார் சத்து எல்லா குடுத்தா அதையு சாப்ட மாட்றாங்க டெய்லியு வெரைட்டி ரைஸ் தா வித்தியாச வித்தியாசமா நம்ப யோசிச் சி இந்த சமூக வலைத்தளத்துல என்னாச்சி யூடியுப்லல்லா பாத்து அந்த மாரிதா சமச்சி குடுக் க வேண்டியதா இருக்கு இப்ப சிம்பிளா ஒரு ஒரு மாஸ் த்துக்கு சிம்பிளா தா போகு புளி சாப்பாடு லெமன் சாப்பாடு தேங்கா சாப்பாடு
ம்
அவ்ளோதா இப்படியே போய்டு அதுக்கப்பறோ தா என்னாச்சு காய் போட்டு சாப்பாடு காலேல குடுக்கணு ஆனா ஒன் பாட் ரைஸ் அந்த ஒரு அப்படிதா அவங்குளுக்கு வேணு நீங்க எப்படிக்கா செஞ்சு குடுக்குறீங்க
நா என்ன இருக்கோ அத எடுத்துட்டு போங்க என்ன பண்றது அவுங்களுக்குன்ட்டு தனியா செஞ்சுட்டு இருந்தா ஒரு நாள் ரெண் நாள் செய்லா டெய்லினா அதெல்லா முடியாது அதனாலே ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் செய்வோமா ஒரு நாள் கொழம்பு என்ன கொழம்பு இருக்கோ அந்த கொழம்பு வச்சி குடுத்துர வேண்டி தா அதுவு தனி த்தனியா குடுத்தா வந்து கொழ கொழந்தைங்களுக்கு வந்து அத சேத்து சாப்டத் தெரியல வீட்ல வந்து நம் இப்ப சாப்பாடு ஊட்டி விட்டுர்ணு அ தெரிய மாட்டது ஆ ஆனால பெசஞ்சிதா குடுத்துர்ற குடுத்து ஸ்பூன வச்சி குடுத்துர்ற அதுவு கைலல்லா புனு அ ஸ்பூன்ல தா சாப்புட்ணுமா என்ன பண்றதுப்பா இப்ப பசங்களுக்கு வந்து அது அ கொழம்பு தனியா சாப்பாடு தனியா குடுத்தா சாப்புடத் தெரியல
இல்ல நா குடுத்த அம்ப்ச்சா
ஸ் வேற
ம் ஆமா அதுனால சொல்ட்டா ஏங்க செகண்ட மாடி ஏறி மேல போறாங்களா மாடி ஏறி மேல போறதுக்கு கை கழுவ கீழயெல்லா என்னால எறங்க முடியாது எனக்கு ஸ்பூன்ங்க தா கம்ஃபர்டபிள்ன்ற மாரி சொல்ட்டாங்க
ம்
செய்வீங்க நீங்க
நானு தேங்காவ அரச்சி சமையல் செய்வ தேங்கா ஃபஸ் ட்டு அரச்சிட்டு மிக்சில போட்டு அரச்சிட்டு கட்ல பருப்பு உளுத்தப் பருப்பு போட்டு காஞ்ச மொளகா போட்டு கருவேப்ல போட்டு வதங்குனோன்னே தேங்கா அரச்ச தேங்காவ அல போட்டு கொஞ்சோண்டு உப்பு மட்டு தூவிட்டு
தேங்கா வத துருவிவீங்ளா இல்ல கட்
பாடு வடிச்சு இல்லக் நம்ம துருவுறதுக்கான டைமே கெடக்க மாட்டுது ஃபர்ஸ்ட்லா எங்க அம்மா துருவிதா செய்வாங்க
ம் ம் ம்
இப்ப நா எங்க துருவுறது எல்லாத்தையு அ கடகனு அரிஞ்சு சின்ன சின்னதா எல்லாத்தயு மிக்சில போட்டு தண்ணி ஊத்தாம அப்பிடி ஆ தண்ணி ஊத்தாம ஃபஸ்ட்டு சும்மா ஒரு பல்ஸ் மோட்ல போட்டு எட்த்துக்கலா அப் பல்ஸ் மோட்ல போட்டு எட்த்துட்டா இது வரல ஆனா தேங்காப்பால் எடுத்து செய்வாங்க தேங்கா சாப் பாட தேங்காப்பால் எடுத்து இந்த வெச்
தே எங்க வீட்ல தேங்காப்பா தேங்கா சாப்பாடு செய்ய மாட்டாங்க ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போனா நம்ப ஃப்ரெண்ட்ஸ்ல்லா எடுத்துட்டு வருவாங்க அத அத சாப்ட்டு தா பழக்கோ அதா வந்து தேங்கா பால்ல தா செய்வாங்கன் கேள்விப்பட்ருக்கே இல்லன்னா துருவி செய்வாங்கன்னு நீங்க மிக்ஸிலன் சொல் றீங்ளா அதா புதுசாருக்கு எனக்கு
தேங்காப்பால் எடுத்து ஒரு வாட்டி செஞ்சே எ பொண்ணு சாப்டவே மாட்டேன்ட்டா இது பிர்ணி சாப்பாடு மாரி க்கு வெஜிடபிள் ஸ்லைஸ் மாரி அது வேணா நம்ம குக்கர்லயே அப்டியே செஞ்சிருவோம்ல ஆனா அது உங்ளுக்கு தேங்கா சாதோ மாரி தேங்கா சாப்பாடுன்னா உங்ளுக்கு தேங் டேஸ்ட்டு வர்ணுமா அதனால இப்டிதா வேணுன் கேக்குறாங்க அதனாலயே இப்டியே செஞ்சிர்றது இவுங்ளுக்கு டெய்லியு சாப் சாப்பாடு யோசிக்கிறதே கஷ்டமாருக்கு அது சாப்பாடு கூட தொட்டுக்கறதுக்கு அது பாதாட்ட அது ஒண்ணு தேடணு அது ஒண்ணு செய்யணு அதுவுமே எங்க பசங்கல்லா வித்தியாசமா தக்காளி இருக்கக் கூடாது வெங்காயோ இருக்கக் கூடாது காய்ங்க இருக்
ஆ அப்றோ எப்டி அப்றோ எப்டித்தா செய்றது எப்டித்தா இவங்க வாய்ல போற மாரி பண்றதுன்னே தெரில
இவுங்களுக்கு சாப்பாடுல வெங்காயோ அ இல்ல காய் கேரட் பீன்ஸ் கூட சாப்டுறாங்க இப்போ ம் தக்காளி வெங்காயோ‌ இருக்க கூடாது எ பொண்ணுக்கு வெங்காயோ இருந்தா சாப் ப்டே மாட்டேன்றா
க்கி வெங்காய சட்னி அந்த மாரில்லா செய்தா சாப்டுவாளா
தோசக்கி தக்காளி சட்னினா சாப்டுருவா தக்காளி இருக்காரு அந்மேரி அதாது நா என்ன பண்ண ஆரமிச்சே தக்காளி வெங்காயத்த அரச்சு சமைக்க ஆரம்பிச்ட்டே இப்ப எதோ சமைக்கிறோ அப்டின்னா தக்காளி வெங்க ஆ தக்காளி வெங்காயமே இல்லாதளவுக்கு தெரியாதளவுக்கு தக்காளி வெங்காய அரச்சு குடுத்தே அதுல எ பொண்ணு என்ன கண்டுபுடிச்சு எட்த்து வந்துரு க்கா அந் தக்காளியோட தோலு தெரியுல அரச்சாலு வந்து ஒரு மாரி தெரியுல நம்ம ஒரு பல்ஸ் மூட்ல தான போட்டு தரோ அந்த அத பாத் து நீ எனக்கு காய்கறி போட்டு சமச்சு குடுத்துருக்க
ம்
தக்காளி வெங்காயோ இல்லாம சமயலே கெடயாது அப்டின்னம் போதா அவங்களுக்கு கண்டுபுடிச்சது தா இதெல்லா
ஆ அதா தக்காளி வெங்காயோ இல்லாம சமையலு வேணுன்றாங்க அரச்சி பண்ணாலு அதுலந்து கண்டுபுடிச்சி எடு த்துட்டு வர்றாங்க என்னதா இன்னு பண்றதுன் தெரில இந்த கொழந்தைங்களுக்கு
அதாங்க இவங்க கண்டுபுடிச்சது தா இந்த தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தேங்கா சாதம் இதுலல்லா தக்காளி வெங்காயமே வராது பாருங்க இதியே நம்ம எத்தன் நாளைக்கு ஒரு வர்ஷத்து ஃபுல்லா குடுக்க முடியு
அதானே ஒரு வாரோ குடுத்தா அவ்ள தா அடுத்தது மறுப்டியு வேறதா கே கேப்பாங்க மறுப்டி அதே குடு த்தா எத்தன் நாளைக்கு இதுவே பண்றது எத்தன் நாள் நம்ப நம்பளு அதே செஞ்சு அதே நம்பளு சாப்ட முடியு
இந்த யூடூ இந்த யூடூப்லல்லா சப்பாத்தி எல்லா மதியான லன்ச் குடு த்தனுப்புறாங்க கொழந்தைங்ளுக்குனு எங்க வீட்ல சப்பாத்தி ஆ ஒரு மாரி இருக்காதா எங்க வீட்ல சப்பாத்தில்லா கூடாது சாப்பாடு தா குடுக்கணு கொழந்தைங்களுக்கு
ம் ம் சாப்பாடு குடுத்தாதா வயிறு நெறஞ்சிருக்கு
ஆ நம்ளே அப்டியே வளத்துட்டாங்க நம்ளுக்கு சாப்புலன்னா பசி வரு அப்டின் ல்றமாரி இப்ப நம்ம அவுங்கள அதே மாரிதா வளக்கறோ சாப்ல்லனா ஐயோ பசிக்குமேனு சப்பாத்திக்குள்ள எதோ ஃபில்லிங்லா வச்சு பன்னீர்லா போட்டு நல்லா ஆ தேய்ச்சு செஞ்சா நல்லாருக்குன்றாங்க
தொக்கு மாரி வச்சு அந்த ரோல் பண்ணி குடுத்துறாங்க சப்பாத்தில வச்
ஆ என் நமக்கென்னவோ அது ஆ ஸ்கூலுக்கு எப்டி குடுக்கறது கொழந்தைங்களுக்கு
ஆமா அவுங்களுக்கு சாப்ட தெரியாது சும்மா ஆசப்பட்றாங்க அவ்ளோதா சாப்டல்லா தெரியாது இவுங்களுக் குலா கொழந்தைங்க வீட்ல இருந்தா நம்ப சொல்லுவோ இப்டி சாப்புட்ணு அப்டி சாப் புட்டு இல்ல ஊட்டி விடுவோ பரவால்ல ஹலோ கேக்குதா
கேக்குது ஆ கேக்குது ட்டு கேக்குதுங்க
ஆ அந்த மாரி புதினா புதினாலல்லா சாப்பாடு செய்வாங்களே அந்த மாரி செய்ய தெரியுமா உங்களுக்கு புதினால கொத்தமல்லி கருவேப்ல இந்த மாரில்லா யூ டியூப்ல நெறைய போட்றாங்க இந்த மாதிரி ஃபுல்லா அந்த மாதிரில்லா க்கிறாங்க பச்சையா ஆ
குடுத்த ம்
அந்த கிரீன் ரைஸ்ஸு இப்ப ஸ்கூல்ல அத ஸ்கூல்ல வந்து இதுக்கு சொல்றாங்க அது என்னது கலர் ஏதோ சொல்றாங்க ஆ கிரீன் டே கிரீன்டேன்றாங்க கிரீன் கலர் சாப் பாடு எடுத்துட்டு வரணுமா ஒயிட் டேன்றாங்க ஒயிட் கலர் சாப்பாடு எடுத்துட்டு வரணுமா அந்தமாரி கலர் சொல்லிட்டு இருக்காங்க க ஒயிட் டேனா நம்மளுக்கு தெரிஞ்சது ஆ தயிர் சாதோ மட்டுந்தா இல்ல
அம்
தயிர்சாதத்து கூட வேற என்னது இது ஆ தேங்கா சாதோ இது ரெண்டு தா ஒயிட் கலர்ல இருக்கு வேற என்ன ஒயிட் இருக்கு திரும்ப சேரி் ஆ அதுக்கப்புற கிரீன்
புலாவ் செய்றாங்களே
என்னன்னமோ செய்யறாங்க என்னன்னே ஆமா இப்ப என்னன்னமோ இப்போ இவுங்க இந்த இந்த ஸ்கூலுக் காக வந்து நம்ம மாற வேண்டியதா இருக்கு நம்மக் நம்ப நார்மலா வீட்ல எப்டி செய்றோமோ அந் த இது பண்றது இல்லாம இப்ப இவுங்களுக்காகன்ட்டு வந் து எப்டிலா செய்லா எப்டிலா ஆ இது பண்லா அது
இல்லப்பா இல்லப் பரவால்ல நம்ளாச்சு யோசிக்கிற மாரி சொல்றாங்களே சில ஸ்கூல்லல்லா டைம் டேபிளே குடுத்துர்றாங்க இந்த ச இந்த இந்த ஒரு ஒரு மந்த்துக்கு இன்ன சாப்பாடுதா ச கட்டிட்டு வர்ணு இதா ஸ்னாக்ஸு இதுதா ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வர்ணுன்
அப்பா அந்த மாரி ஸ்கூல்லல்லா சேக்கவே கூடாது போல ம் நம்ம நம்ம தல பிச்சுக்கணும் போலயே இவுங்களால
ஆ நம்மளுக்கு அது ஜாலிதா இருக்கும் அவுங்க சொல்றது சமைக்க ஆனா சிலது சமையல்லா நம்மளுக்கு தெரியாது இல்ல
ஆமா தெரியாது அதுக்கப்புற ஆ அப்ப என்ன தோணுதோ அத செஞ்சு குடுத்தனுப்புறது இல்லாம அது வேற நியாவக வச்சுக்கணு இந்த டைம் டேபிள் நம்ம படிக்கிறது காலத்துல நியா நியாவ வச்சு க்கிறது இல்லாம இப்ப நம்ம பசங்க படிக்கிற காலத்துலயூ நம்மள நியாவக வச்சு க்கு சொல்றாங்க
இல்ல இப்ப நம்ம கால்ல ஓரளவுக்கு சீக்கிரோ எழுந்துட்டோன்னா நம்மளுக்கு கொழந்தைங்களுக்கு கொஞ்சு ஸ்நாக்ஸ் ஆகட்டு எல்லாமே வெரைட்டியா குடுக்க நெனைப்போ இதுவே லேட்ட எழுந்துட்டோ டைம் ஆயிடுச்சன்னா ஃபை மினிட்ஸ்ல என்னென்ன பண்ண முடியுமோ அஞ்சு நிமிஷ
ம் ஏன்னா வந்து நம் நம்மளுக்கு தூக்க வரு லேட்டா எல்லா வேலையு முடிச்சுட்டு தூங்கறதுக்கு லேட் ஆயிடுது காலையில பச பசங்க எழுதுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏன்ச்சி நம்ம எல்லா ரெடி பண்ணி இவங்கள தூக்கத்தலருந்து எழுப்புறதே பெரிய வேல இதுல இந்த வே இது செய்யணு அது செய்யணு அப்டின் ட்டு அவங்க சொல்ற டைம் டேபிள்ல பண்ணுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு
அதுதா ஐயோயப்பா கஷ்ட இவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி இவங்களுக்கு ஒரு லன்ச் கட்டுறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்
ஆ இவங்க எப்ப பெரியவங்களா வளருவாங்கட்டு இருக்கு எனக்கு
ஐய்யய்யோ ஆமா நீங்க என்னாச்சு ஒரு சமையல் குறிப்பு சொல்லுங்களே எதனா செய்யற மாரி ஈஸியா
நா என்ன என்ன நானே உங்ககிட்ட கேட்கணுன்னு இருக்கே நீங்க வேற இந்த கிரீன் ரைஸ் தா எனக்கு வர வரமாட் டுது என்ன பண்றதுன்னே தெரில எனக்கு கீர சாதோ மட்டுதான கிரீன் ரைஸ்ல கிரீன் ரைஸ்ன்னு சொன்னாலே நா கீர செஞ்சேன்னா கீர சாதோ தா குடுத்து அனுப்புறே நீங்க வந்து புதினால கருவேப்பிள்ளலா செய்யறேன்னு சொல்லி இருக்கீங்களே அதெல்லா நீங்க எப்டி செய்வீங்கன்ட்டு சொல்லுங்க இந்த ஆ புதினா கருவேப்பில கொத்த மல்லி இதுல எல்லா செய்யறாங்களா நல்லா இருக்கு ஆ உதிரியா எல்லா‌ கா ட்றாங்க அதா இப்ப நம்ம யூடியூப்ப விட நம்ம நம்ப தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டோம்னா இன்னு‌ கொஞ்சோ ஈஸியா நம்மளுக்கு புரிஞ்சுக்கு
நானுமே அப்டித்தாங்க யோசிப்பே யூடியூப்ப பாத்துட்டு என்ன சமச்சாலு நம்மளுக்கு தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு நா எதுனாலு எங்க அம்மா எடுத்துட்டு போய் காமிச் எனக்கு இன்ன என்ன சொல்றாங்க என்னென்ன பண்ணலான்னு கேட்டுதா சமைப்பேனே யூடியூப்பாத்து சமச்சா ஒன்னு ஒழுங்க சமைக்க மாட்டோ செரிங்க தோவி வீட்ல வேல வந்துருச்சு இதோ கேஸ் காரங்க வந்துட்டாங்க ஆ நா அத போய் பா கற நா உங்களுக்கு அப்றோ கா கால் பண்ணி எதாச்சு ரெசிப்பி இருந்தா சொல்லுங்க